அ நலம் நலம் நீங்க எப்டி இருக்கீங்க நா
காங்க தோழி
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி சமைச்சாச்சா சாப்டீங்களா
இந்த இனிமே தாம்பா சாப்பிடணு நீங்க
சிங்க தோழி
இன்னைக்கு வந்து சாம்பார் சாதந்தாம்ப்பா வச்ச சாம்பார் சாம்பார் சாதல்ல சாம்பார் வாழக்காய் வருவல்
உம் வாழக்கா வருவல்
உம் அந்த மீன் மா ரி ஸ்லைஸ் ஸ்லைஸா போட்டு மசாலா தடவி தோசகள்ல போட்டு மீன் மாரியே வத்து வச்சிருக்கே உம் மாங்கா முருங்கக்கா சாம்பார் மீன் வரு வருக்குபல்லா வாழக்கா வறுவல்
ஆ அப்டியே உங்க வீட்டுக்கு வந்தா
ஆமா ஆமா கண்டிப்பா
நீங்க சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட நெறைய சமை சமைக்கிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியு கொஞ்சோ கொஞ்சோ ஆனா நீங்க சொல்லம் போது து எனக்கு
வாழக்கா பாத்தா வாழக்கா மாரி சாப்பிட கூடாது மீன் வறுவல் மாரி சாப்பிடணு
வாழக்கா மீன் வறுவல் மாதிரி சாப்
ஆமா மீல் மேக்கர வந்து மீல் மேக்கர் மாரி சாப்பட கூடாது மட்டன் சுக்கா மாரி சாப்பிடணு
ஓ அந்த மாரி சாப்பிடுவீங்களா சூப் பர் சூப்பர் த வந்து மட்டன் சுக்கா செய்ரா மாரி நம்ப மீன் மேக்கர் செஞ்ச னு அது எப்படி செய்வீங்க
அது தண்ணியில ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணு ரெண்டு ரெண்டா அரிஞ்சு வ ச்சுக்கணு முழுசா போட்டா வந்து அந்த து உள்ள ஸ் சாராது ஆ ம் வெங்காயந்தக் காளிய வதக்கிட் டு அதுல வந்து கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதயூ வதக் கிர்ணூ அதே மட்டன் மஸ் சாலா மெளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சோ மஞ்சத்தூள் உப் ப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மில் மேக்கர அப்டியே எடுத்து வச்சுட்டு ஆ தண்ணி கொஞ்சமா அந்த இது அளவுக்கு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி அப்டியே சுண்டி வரும்போது சுருள சுருள எறக்கி கொத்தமல்லி தழைய தூவி விட்டுறணூ அதுலயே வேணுனா நம்ப சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவா செஞ்சுக்கலா
ஓ அதுலேயே நம்ம சுக்கா அதுலயே நம்ம சி ஸ்ட்டி ஃபைவ் கூட பண்லா
ம் அதாவ்து வெஜிடேரியன் விரும்புறவங்க அத செஞ்சிக்க வேண்டியதா நான் வெஜிடேரியன் வேணூங்கிறவங்க இத செஞ்சிக்க வேண்டியதா
ஆமா ஆமா நல்லாருக்கு நீங்க சொல்லும் போதே ம்போ நல்லாருக்கு அப்டியே சாப்புட்ணும் போல தோணுது தோழி
எதல்லா வந்து நம்ம நெத்திலி கருவாட நீங்க அப்டி செய்யும்போது கொத்தவரங்காய இப்டி செஞ்சுக்க வேண்டியதா ம் அவளதா பால் பாயசோ நல்லா வப் பீங்களா அதுவூ அதே மாரிதா இந்த பாசி பருப்பு பாயசோ செய்யும்போது கொஞ்சமா ஜவ்வரிசிய ஊற வச்சு வச்சுக்கணூ பாசி பருப்பு வச்சுக்கணூ ரெண்டையூ தனி த்தனியா வேக வச்சா நல்லத் ஏனா ஒன்னோட ஒன்னு ஒட் டாம இருக்கூ வேக வச்சு எடுத்து வச்சுரணூ ஆ வெள்ளோ வந்து பாகு காய்சி வச்சு அதுல ஊத் திரணூ ஊத்திட்டு தே ங்கா பால் இருக்கு பாத்தீங்ளா மொதல் பால எடுத்து வச்சிரணூ அடுத்தடுத்து எடுக்கற பால ஊத்தி அதுல வச் க்கு பாசிபருப் பு ஜவ்வரிசி தேங்கா பால் எல்லாத்தயூ நல்லா கொதிக்க விடணூ ஒன்னு கொதிச்சு வந்தோடனே லாஸ்டா மொதல் பால் எடுத்து வச்சோ பாத்தீங்களா அதையூ அதுல ஊத்தி அப்டியே கொண்டு வந்துர் ணூ லாஸ்டா தே இது இது முந்திரி த்ராச்சருக்கு பாத்தீங்களா வறுத்து ஏலக்காய் பொடிய போட்டு வ ஆமா நெய்ல வ டுத்து அதுல கொட்டி சாப் ட்டம்னா இன்னா அது தேவாமிர்
சூப்பர் சூப்பர் அது எவ்ளோ விசில் விடணு தோழி அதுக்கு
ஒரு ரெண்டு ஊர வச்சு செய்றனால ரெண்டு விசில் வச்சா போது அதெல்லா
செரி செரி அதுலயு இப்போ நம்ம ஒட் டாம இருக்கற்துக்கு அதுலயு எண்ணெ சேப்பீங்களா
நெய் ஒரு ஸ்பூன் சேத்துக்கணு இதுல வந்து நம்ம ஆயில் இது பண்ணா கொஞ்சோ இதாருக்கு சும்மா நெய் கொஞ்ச கொஞ்சோ ரொம்ப நம்ம சே எல்லாத்லயு சேக் கணு அவசிய இல்ல கொஞ்சமா சேத்துட்டா து உன்னோட ஒண்ணு ஒட்டாது இதுவு அப்டிதா ஆ
இதுல என்ன அரிசி சேக்கணு என்ன அரிசி
இத இந்த க்கு வந்து சேக்க முடியாது பாசிப்பருப்பு பாயசத்துக்கு அரிசி வராது அது நீங்க உங்க துல செய்வீங்ள ஒரு என்னமோ கீரா அது என்னுமோ பேர் சொல்லுவாங்க ஆ அந்ததுக்கு தானே
ஆமா ஆமா அரிசி போடு ஆமா பாஸ்மதி ரைஸு கொஞ்சோ அரிசி ஆ போ கொஞ்சோ குட்டிக் குட்டியா ரொம்ப அடிக்கலா மாட்டாங்க குட்டி குட்டியா அடி ச்சு அது பண்ணுவாங்க கீரூ அப்டி சொல்லிட்டு பண்ணுவாங்க அதுல அது இ இது இருக்குல்ல சாகு
ம்
அது ரவ்ண்ட் ரவ்ண்ட்டா வெள்ள கலர்ல இருக்கும்பே அதெல்லா போட் டு செய்வாங்க எங்க மம்மி செய்வாங்க எனக்கு தெரியாது நா அவ்ளோவா சமையல்ல இப்போதா கொஞ்சோ கொஞ்சோ ஓரளவுக்கு இப்ப நம்ம வீட்ல செஞ்சு சாப்புட்றோ இல் லயா இப்போ பட் பட்டர் கிரேவி சிக்
ம் ஒரு நாள் நா வந்து ஜவ்வரிசி செய்யும் போது பாத்தீங்கனா இந்த சங்குல இது இருக்கும்ல பாஸ் தா அது மாரில்லா இருக்கு போது சங்கு டிசைன்ல ஒண்ணு வந்துருக்கு தெரிமா
ஆமா ஆமா
ரிசியு அந்த சங்கயு போட்டு பால் ஊத் அதுல அந்த தேங்கா அது முந்திரி திராச்ச எல்லா தாள்ச்சு கொட்டி அது ஒரு பாயாசோ செஞ்ச
ஓ ஆமா நா அது செஞ்சிருக்குற இப்போ நம்ம மக்ரோன் செய்வோ இல்லியா கறி போட்டு எறா போட்டு அந்த மாரி அது இல்லாம நம் ங்களு அது பால்ல கூட செய்வோ இப்ப பசங்க ஒரு சில சேமியா போட்டு எல்லா சாப்ட மாட்டேங்
ம் ம்
இப்ப காரம் கொஞ்சம் போட்டுட்டா இல்ல கொஞ்ச காரம் அவளு க்கு இதாச்சுன்னாலே சாப்பிட மாட்டேங்கிறா ஆமா அதனால அவளுக் க்காகவே இந்த பால் போட்டு பால்ல செய்யறது அதுல செய்யும் போது அது கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவா அப்பறமா அந்த ரவால கூட சேவ கா
உம்
கீர அப்படி இது இப்ப நம்ம அரிசியில செய்யறோ இல்லையா அதே மாரி ரவால கூட கீர செய்வாங்க
ஆமா அது மாரி பால் பாயாசோ செய்யும் போதும் பா த்தீங்கன்னா பால் கொழுக்கட்ட பால் பாயசல பால் கொலுகட்ட செய்யும்போது பாத்தீங்கன்னா அ அது அதுவு வந்து அரிசிய இது கொழுக்கட்ட மாரி உருண்ட அரிசி மாவு இருக்கு பாத்திங்களா அத உருண்ட உருண்டயா போட்டு அத ஒரு இட்லி பானையில வேக வெச்சு அஹ் இல்லனா தண்ணியை ஊத்தி அதுலயே டைரெக்டா வேக வெ ச்சு வெள்ள பாக அதுல ஊத்தி அதுலயே தேங்கா பால் வேணா ஊத்திக்கலா ஊ அது ஊத்திக்கலா வேணா நம்ம வெச்சிருக்க பால் இதுலயையு ஊத்திக்கலா ஊத்திட்டு லாஸ்டா தேங்கா திருவி போட்டு ஏலக்காய போட்டு பால் கொலுகட்ட அதுவு செஞ்சு குடுக் கலா குழந்தைங்களுக்கு
ஆஹ் சேரி ஆமா எ கொழந்த அதிகமா எதுவுமே சாப் ப்பிடவே மாட்டேங்கிது தோழி இவள சாப்பிட வெக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்
அது நம்ம வந்து நா வந்து அது அடுத்த டாபிக் ல பேசணு உங்கள் கிட்ட அதாவது அந்த காலத்துல கொழந்தைங்கள எப்படி வளத்தாங்க இப்ப எப்படி வளக்கறாங்கங்கறத வந்து நம்ம அது ஒரு தலைப்புல பேசிக்கலாம் கூட்டு குடும்பம் தனி குடும்ப பத்தி
சேரி சேரிங்க தோழி ஏனா இப்போ இருக்கிற பசங்க எதுமே கேக்கவே மாட்டாங்க பேச்சோ கேக்க மாட்டீதுக எதுவு சாப்ட மாட்டீ
இப்ப உள்ள கொழந்தைங்க போன அதிகமா லைக் பண்றதுனால சாப்பாடெல்லா லைக்
ஆமா கரெட்டா சொன்னீங்க ஆமா கரெட்டா சொன்னீங்க தோழி அதனாலயே எ கொழந்தைக்கு ஆமா கரெட்டா சொன்னீங்க ஏனா இப்போ எ கொழந்தைக் கி நா ஃபோன் குடுக்காம ரொம்ப கஷ் டபட்டு வழத்துட்டு இருக்குறே இப்ப கூட எ கூட ஃபோனு கீனு குடுத்து உக்கார வச்சு சாப்பாடு ஊட்டுனா சாப்ட்டுடுவா ஆனா அது பண்ண கூடாது அப்டின் சொ
அந்த காலத்துலல்லா பாத்துருக்கீங்கல்ல ஒரு கிண்ணத்துல சோற போட்டு பாட்டீங்க தெரு தெருவா கூட்டிட்டு போயி அத கொழந்தைங்கள அந்த ஒரு கின்ன சோறையு சாப்ட்டா தா வீட்டுக்கே வருவாங்க
ஆமா
அந்த மாரி வளக்கறதும் இப்ப வளக்கற கும் நெறைய வித்தியாசோ இருக்கு
ஆமா கரெக்டா சொன்னீங்க ஏனா இப்போ இப்ப எங்க க எங்க எங்க பாட்டி இவளுக்கு எதுமே வெளிலல்லா எங்கமே போங் அவங்களே எதுமே வெளில போ மாட் டேங்கறாங்க இப்போ நாங்களு வெளிலயே போறது கெடையாது து எங்க எங்களு கே அலவ்ட் பண்ற மா டாங்க எங்க வீட்டு வெளி வெளில போயி போறதுக்கு இந்த மாரி ஊர் சுத்துறதுகெல்லா இது பண்ண மாட்டாங்க நானே ரொம்ப கஷ் டப்பட்டு இவளுக்கு ஒரு ஒரு நாளு சாப்பாடு ஊட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கே இடுப்புல வச்சிட்டு மேல கீழயோ மொட்ட மாடிலயோ அப்டியே சுத்தி திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ கூட என் பாப் பாக்கு போனு குடுத்தேனு நெ
நீங்க வந்து சமையல்ல எந்த இது அதிகமா விரும்பி சமைப்பீங்க
நானா எனக்கு இப்போ மட்டன்ல இப்போ ஃபால் வைப்பாங்க அந்த கிரீன் மசாலா குடுத்து வைப்பாங்க அது து எனக்கு ரொம்ப நானு விரும்பி சாப்பிடவே விரும்பி சமைப் ப அது அது இ ரொம்ப ஈஸி யா சமைச்சிரலா அது சமைக்கும் போது எங்க வீட்டுலயு எல்லாரும் ரொம்ப ருசிச்சி சாப் டுவாங்க அது எப்படின்னா நம்ம மட்டனு கழுவி நல்ல ரெடியா வச் ச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ஜார்ல வெங்காய தக்காளி பச்ச மொளகா கருவேப்பிள கொத்தமல் ல்லி அப்பறமா அந்த இது இருக்கு இல்லையா அந்த கருப்பு புதினா சேக்க மாட்டோ
உம் உம்
கொத்தமல்லி கருவேப்பிலை பச்ச மிளகா அப்பறமா அந்த கருப்பு கலர் ல இருக் குள்ள பெப்பர் அது அது எல்லா சேத் து அப்பறமா ஒரு கிராம்பு ஒரு ஒன்னு கிராம்பு ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அத அப்படியே மிக்சியில அரைச்சுக்கணும் பேஸ்ட் டா இப்போ ஒரு சில பேர் ஆஹ வெங்காயம் இது த இது என்ன சொல்லுவாங்க அதுக்கு கோகனட்
உம்
சேப்பாங்க அப்புறமா ஒரு சில பேர் சேக்க மாட்டாங்க எனக் எனக்கு நா எப்பவாது ஆஹ் முந்திரி சேத்தா கூட நல்லாதா இருக் கு ஆனா நாங்க அத டெய்லி வாழ்க் இல்ல அது அதிகமாவாது அது முந்திரியரைரத்துக்கு மாட்டு ஆஹ் கொஞ்சமா தேங்கா அது ஒரு ஒரு ஒரு பத்த இல என்ன ஒரு அரபத் து கொஞ்சமா போட்டு அரிச்சி பேஸ்ட்டா எடுத்து கோங்க அப்புறமா என்ன அப்புறனா எண்ணெ போட்டுட்டு அதுல என்னப் பண்ணனு இந்த இந்த பேஸ்ட்டு நாங்க அரிச்சி வச்சுருக் போயிந்தியா இது போட்டு நல்லா இந்த எண்ணெய்லேயே ஃப்ரை பண்ணி அத ச் அப்டியே அது இந்த எண்ணெ பிரிஞ்சி வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிப்பே பண்ணிட் ட்டு அத இப்ப என்ன பண்ணுவ இந்த மட்டனு அதுலயே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதுல எண்ணெ பிரிஞ்சு வர்ற வரைக்கு நல்லா இது பண்ணிப்பே எண்ணெய்லேயே அதுக் கப்புறமா என்ன பண்ணுவே தண்ணி விட்டு விசில் விடுவே நல்லா இப்போ நம்ம ப குக்கரக்கு வெட்டினா ஆட்டினா கொஞ்ச சீக்கிரமாக பெரிய பெரிய ஆட்டு வெட்டுறாங்கல்ல அது சீக்கிரமா வேகாது அதனால நம்ப பத்து விசில் விட வேண்டியதா இருக்கு நார்மல் டைம்ல ஒரு அஞ்சு விசில் விட்டாலே நல்ல இதாயிரு வேக்கிறு அது நல்ல வெ வந்த அப்பறமா அது கொஞ்ச தண்ணி இண்ணி இருந்துச்சுன்னா அத இன்னு கொஞ்ச சுண்ட ச்சு அது ஒரு நல்ல கிரேவியா கொஞ்ச திக்கு கிரேவியா வைக்கணு கேட்கும்போது அது நம்ம சாப்பாடுக்கு கூட சாப்பிட்லா ரொட்டிக்கிலா சாப்பிட்டா இன்னு நல்ல டேஸ்ட் டா இருக்கு இது நாங்க நா ரொம்ப விரும்பி சாப்பிடுவே அதே மாரி விரும்பி சமைப்ப இது
ஆஹ் இல்லல்ல நல்லாதா சொல்லிருக்கீங்க
ஆமா எனக்கு ரொம்ப
இந்த டிஸ் வந்து நல்லா அருமையாதா சொல்லிருக்கீங்க
உம் நீங்களு இத ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நல்லா வருதா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளவா ஒரு சமைக்க தெரியாது ஏதோ ஓர் அளவுக்கு வரும் நம்ம மறுபடியு மீண்டு தொடர்ந்து பேசலா உங்களுக் கு குடுத்த டைம் முடிந்துது நன்றி தோழி வணக்கம்